ஆஹ் சொல்லுங்க்கா
எப்டிபா இருக்க
நல்லாருக்கங்க்கா நீங்க நல்லாருக்கங்க்கா
ம் நல்லா இருக்க எங்க ஊர்ல திருவிழா ஆ சாப்ட்டேன் நீங்க சாப்
ஆங்க்கா சாப்ட்டன்க்கா எப்பக்கா திருவிழா
எங்கள்தா இனி வ வரப்போது இப்பதா நோம்பி சாட்டிருக்காங்க
ஓ எத்தன் நாள்கா நோம்பு
ஆ ஏழு நாள் இருக்கு நோம்பி அதாவது இன்னைக்கு பொரிமாத்து ஆ ஆ இன்னைக்கு பொரிமாத்துனாங்கன்னா போ எல் எல்லா வீட்ல இருக்க எல்லா வீட்லயு பொரி வாங்கிட்டு போய்ட்டு கோயில்ல கொட்டி அத வந்து அ பூஜ பண்ணி அதுக்கப்றோ எல்லா வீட்லு திருப்பி குடுத்துருவாங்க அதே க அதே மாரி கவர்ல போட்டு
ம்
அது வந்து எல்லாரு ஒரே எடத்துல ஒன்னா இருக்குறக்கான உதார்ணமா சொல்லுவாங்க
ஓ
ஆ இந்த மாசந் நா நோம்பி ச்ச நா தெ
ஓ மே மாச ஃபுல்லா நோம்பு
இல்லல்ல நோம்பு இல்ல நோம்பி ஆ
நோம்பி ஆம் உம் எங்கள்து இப்பதா முடிஞ்ச்சு லாட் ஆமாக்க ஏப்ரல்லயே எங் முடிஞ்ச்சு
ம்
மூண் நாள் நடக்கு எங்க ஊர்ல திருவிழா அது ட்ராமா மாரி போஸ்ட் நால் அங்க
உம்
அப்றோ செகேண்ட் வந்து கிட்ஸ் அந்த ட்ராமா மட்டு ஃபஸ்ட் நாள் மட்டு ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் நடிப்பாங்க அது மாரி பெரிய ட்ராமாவா போவு எங்கள்து நைட்டு பத் த்து மணிக்கு ஸ்டார்ட் ஆகு பத்து மணிக்கு ஸ்டார்ட் ஆயி திருப்பி காலையில அஞ்சு மணி தா முடியும்
ஓ செரி செரி
ஃபுல்லாக இந்த ஏசப்பா அது வாழ்க்கை கதை ஃபுல்லாக சின்ன வயசுலேருந்து லாஸ்ட்டாவது சிலுவை சிலுவையில இது பண்ணுவாங்களா அறை வாங்கள அது வரைக்கும் ஃபுல்லா நடத்துவாங்க டிராமா
ஓ செரி செரி எங்கது நோம்பி எப்டின்னா அஹ் ஒரு செவன் டேஸ்க்கு முன்னாடி வந்து ஊர்ல எல்லாத்துக்கு வந்து சொல்லுவாங்க வீடு வீடா இப்டி திருவிழா பண்ண போறோ இன்னைக்கு வந்து பொரிமாத்தணு அப்டின்னு சொல்லுவாங்க
உம்
அப்ப எல்லாரும் வந்து அந்த நைட் நேரம் கோயிலுக்கு போய் பொரி எல்லாம் போட்டு ஆஹ் சாமி கும்பிட்டு அப்புறம் அதை பிரிச்சு குடுத்துருவாங்க அப்போ வாங்கிட்டு வந்துருவோ அதுக்கப்புறம் காப்பு கட்டு நடக்கு காப்பு கட்டு உஹம் இந்த ஆஹ் என்ன சொல்றது வேப்பல இதெல்லா வந்து தோரண மட்டும் தொங்க விட்டுருப்பாங்க அதுக்கு பெயர்தா ஊர் காப்புக்கட்டு
ம் அக்கா காப்புல்லா கட்டிட்டா ஊர விட்டு வெளியே போ கூடாது தானே
ஆமா ஊற விட்டு வெளிய போ கூடாது போலா போயிட்டு வந்துக்கலா தங்க தான் கூடாது யார் வீட்லயு போய் தங்கக்கூடாது ஆஹ் ஏதாவது டெத் தெரியாத மாரிலா போக கூடாது
உம்ஹ்
சொல்லுவாங்க அதாவது சூப்ப நீங்கள் அதாவது சுப நிகழ்ச்சி கல்யாணம் காது குத்து வளைகாப்பு அது மாரி போயக்கலா டெத்து இது மாரி மட்டு
உ மதியத்துக்கு மட்டும் வெளிய போலா
ம்ஹ் போலா ங்க கூடாதே இங்கியு நைட்டு தங்க கூடாது திரும்பி ரிட்டன் வீட்டுக் வந்துர்னு
ஓஹ்
ம் அப்புறோ எ இதே வந்து அப்டே ஒன் வீக் வந்து உம்
கொடியேத்தி அப்போ பிரேக் கழிச்சி
ஆஹ் சொல்லுப்பா கேக்குது
ஆஹ் ஒன் வீக் முன்னாடி முடிஜிச்சி வாங்கே ஒன் வீக் கழிச்சீ எல்லா ஸ்டாட்டாயிரு ஆனா வந்து அன்ஜி மாஸ்துகு நெக்ஸ்ட் ஸ்டாட்டாயிருன்டா மாப்லெக் சேர் ரண்டு மாசொ ஃபுல்லாப்
ஓகே
அல் ராம்க்கு வர்ஷெ வெஷன் எல்லா நடக்கு பிளைட்டு வெப்பாங்கே சோ அதனால உங்க உங்கல லாஸ்ட் ஒரு டூ மன்ஸ் து வந்து ஃபுல்லா பிராக்டிஸ் பன்னுவாங்க நைட்ல
ஆ ஓகே ஓ
சின்ன பசங்க டான்ஸு அவுங்கள ஃபுல்லா பண்ணிட்டு ஆமா திருப்பி நைட் டென் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆகு டென் இல் நைனோ ஓ கிளாக் ஸ்டாட் ஆவு பண்ணி திருப்பி ஒரு நைட் ஒரு டுவல்லா கிளாக் அது வரிக்கு பிராக்டிஸ் ஆவு
ஓ அப்டியா ஒகே ஒகே ஆ எங்ளுக்கு வந்து எப்டின்னா அந்தே பொரி மாத்தனதுக்குகப்புறொ காப்பு கட்டூ காப்பு கட்டு முடிஞ்சிதுக்கப்புறோ ஃபுல்லா அந்தெ ஒன் வீக் ஃபுல்லா கோயில்லெ எப்பொம் போல பாட்டு நடக்கு அ பூஜ நடக்கு அதே வந்து ஒரு ஃபித்து டே கடுத்து சிக்ஸ்து டே வருவுல்லெயா ஹலோ ஹலோ ஆ ஃபிப்து டேலெந்து சிக்ஸ்து டே வருல்லே
இப்பதா நீங்க பேசறது கேக்குது விட்டு விட்டுகேக்குது
ஓ அப்பிடியா எனக் ஃபுல் டவர்ருக்கெ ஃபைவ் ஜி கனெக்ட்டாயிக்கு உங்கள்து டவர்ருக்கா
எனக்கு இருக்கு பட் நீங்க பேசறது எனக்கு கேக்க மாட்டேங்குது அதா
அப்டியா எனக்கும் ஃபுல் டவர் இருக்கு அதா அ எங்களுது வந்து ஆ எ அதாவது என்னோடது வந்து எப்டின்னா ஃபுல்லா இது ஆ ஒரு ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் வந்து ஈவினிங் டைம் வந்து இங்க கோயில சாமி அ சாமியோட அ ஜுவல்ஸ்சு கும்பன்னு சொல்லி எடுத்துட்டு வருவாங்க ஆ அதெல்லா எடுக்கறதுக்கு நெறைய பட்டாசு வெடிக்கு ஆ ஊர் மக்கள் எல்லாருமே திரண்டு போய் தா எடுத்துட்டு வருவாங்க அது மாரி ரெண் இந்த இது நைட்டு நடக்கு அந்த டைம்ல வந் து ஃபுல்லா ஜென்ஸு லேடிஸு எல்லாருமே அந்த டரம்ஸ் அடிப்பாங்கல்ல அத அடிச்சுட்டு டான்ஸ் ஆடுவாங்க
ஓ
அந்த மாரி இருக்கு ஒரு சிலதுல வந்து தீ மிதிப்பாங்க ஆஹ் தீ மிதி பொறவஅது நடக்கு அது வந்து இப்போ கொ எங்க ஊர் சைடு வந்து பெரிய கோயில எல்லா எடுத்துக்கிட்டா அது விடிற வரைக்கு மிதிப்பாங்க இப்ப ஈவி்னிங் எறங்க ஆரம்பிச்சாங்கனா ஆஹ் ஆஹ் அவ்ளோ நெறையா நெறைய பேரு வருவாங்க
ஓஹ்
ஆஹ் விடியிற வரைக்கு எடுப்பாங்க மிதிப்பாங்க அப்பற கையில தீச்சட்டி வச்சிருக்கிறது அவங்க வைப்பாங்க
உம்
இது மாரி நெறையா நடக்கு அப்புறோ அடுத்த நாள் காலையில வந்து மாவிளக்கு எடுப்போ
உம்
ஆஹ் பச்ச மாவுல ஒரு பச்சரிசி மாவுல ஒரு ஸ்வீட் மாரி செஞ்சு கலர் கலர் பூ மாரி பிளாஸ்டிக் பூ மாதிரி ஒண்ணு குத்தி கையில எடுத்துட்டு போவோ கோயிலுக்கு
உம்
அது ஃபுல்லா மார்னிங் அந்த இது நடக்கு அதுக்கப் அப்புறோம் அது முடிச்சு சாமியெல்லா கும்பிட்டதுக்கு அப்புறோ ஆஹ் கெடா வெட்டுவாங்க நம்மளுக்கு விருப்ப ஆஹ் விருப் போனா வந்து கெடா வெட்றது அது மாரி பண்ணுவாங்க
இப்ப இந்த ஊர் திருவிழாப்பதானே இந்த மோஸ்ட்லி இந்த காதுகுத்து இதுமதில்லா ஊர் திருவிழாலே வைப்பாங்க மொட்டை அடிக்கிறது
இல்லப்பா அப்ப வந்து கெடா வெட்டு தா வப்பாங்க
ஓ யெங்க வீட்ல வந்து யிது யி காதுக்குத் வச்சுட்டு அப்டியே கெடா வெட்டுவாங்க சோ அதா கேட்டே
ஆஹ் எங்ளது வந்து அப்டில்ல ஃபுல்லா இப்பவே வந்து எ காது குத்தெல்லா எடையில வச்சிருவாங்க ஊர் திருவிழா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா கெடா வெட்டுவாங்க
உம்
கெடா வெட்டிட்டு ஊர் ஊர்லருக்கவங்க யெல்லாத்துக் கூ ட்டு விருந்து வப்பாங்க
ஓ
கெடா விருந்துனு அது யாராவது வேண்டியிருந்தாங்க ஓ இது நடந்துருச்சுன்னா அஹ் நா அடுத்த வருஷம் கெடா வெட்டுறேன்னு வேண்டியிருந்தாங்கன்னா மட்டும் வெட்டுவாங்க
ஓகேக்கா
ஆஹ் அப்ப ஒரு இனொரு வந்து இயர்லி ஒன்ஸ் அப்டி வெட்டுவாங்க
ஆக மொத்த எல்லாருமே ஊர்ல கெடா வெட்டிருவாங்க
ம் மோஸ்ட்லி ஒரு ஊருக்குள்ள ஒரு ஆறேழு வீட்லயாவ்து கெடா வெட்டுருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா நா உங்ளயு இன்வைட் பண்ணுவங்க நீங்க போய் ட்டறிங்க
ஆமா ஆ எங்கள இன்வெய்ட் பண்ணுவாங்க ஆனா அந்தன்னக்கி யாரு வீட்டுக்கு போறதுன்னு ரொம்ப கஷ்டமாருக்கு ஏனா நாங்ளு காலைல ஏன்னா எங்க வீட்லயு காலைல வந்து ஃபுல்லா ஆ ம் கோயிலுக்கு போய்ட்டு வன்ட்டு ஆ சமச்சு நாங்களு நான்வெஜ் எடுத்து சமச்சிருப்போ எங்க வீட்லயு ரிலேட்டிவ்ஸ் இரு
ம்
ஆ அப்டி இருக்கும் போது நம்ம இன்னொருத்ரு வீட்டுக்கு போறது அப்ப அந்த டைம்ல கொஞ்சொ எடஞ்சலாருக் க்கு
கண்டிப்பா இங்கியு அப்டிதாங்க்கா எதாவ் ஃபங்க்ஷன் எதாவ் வெப்பாங்க அன்னக்கின் பாத்து த்ருவிழா அப்பதா அப்டி வச்சுன் நம்ப வீட்லயு நீங்க சொன்ன மாரி ரிலேட்டிவ்லாம்ப்பாங்க நாம்ப இப்ப அவ்ங்கள விட்டுட்டு நாம்ப அங்கியும் போ முடியாது
போ முடியாது
அது எடஞ்சலாதாக்கு ஏனா இந்த திருவிழாக்கே த்ழாக்கே எங்களுக்கு அப்டிதா ஆச்சி கட்டத்துல அப்பந்து இந்த கால வப்பாங்க அப்போ வந்து ஃபங்ஷன்னு சொல்ட்டு வப்பாங்க அங்கியும் போய்ட்டு வர முடியாது ஆல்ரெடி வீட்லயு சாப்பாடு செஞ்சு வெப்பாங்க சரினு வீட்லருந்து ப போயிட்டு வருவாங்க ஃபங்க்ஷனுக்கு ஏனா மத்த பாக்கணு
ஆமா இப்ப எங்குளுதே வந்து நாங்க இந்த டைம் மேனேஜ் பண்ணுது மார்னிங் வந்து நானு ஏ தம்பியு ஒரு பக்கோ அப்பா அம்மா ஒரு பக்கோ போயிட்டு அதாவ்து நா போயிட்டு வந்ததுக்கப்றொ அப்பா அம்மா போவாங்க அப்றோ மறுபடி மதியானோ ஒரு பக்கோ போய்ட்டு வந்தோ சாப்புடாம போயிட்டு கூப்டதுக்கு கூப்ட மரியாதைக்காகவாவது போய்ட்டு ஏதாவது டீ காஃபி அது மாதிரி குடிச்சிட்டு இப்ப எங்க வீட்டுல ஸ் இருக்காங்க அங்கேயூ செஞ்சிருக்கு அப்டிண் சொல்
ம் கண்டிப்பா
ரொம்ப நெருங்குன ரொம்ப நெருங்குனது ரொம்ப போயே ஆகணுங்கிற இடத்துல போயிட்டு யாரோ ஒருத் ர் மட்டும் போயிட்டு சாப்பிட்டு வர மாரி இருக்கு
ஓ
நா அப்படிதா பிரிச்சு பிரிச்சு போவோ கண்டிப்பா உன்ன நா நெக்ஸ்ட் திருவிழாக்கு நா இன்வெட் பண்றே
ஓகேக்கா செரிகா பாய்
ஆஹ் பாய்ப்பா
ம்